சொல்லுங்க தம்பி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கக்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்களா
சாப்டாச்சுங்க நீங்க
சாப்ட்டாச்சு என்ன உங்க ஊர் சைடு திருவிழா திருவிழா போட்டிருக்காங்களா
ஆமாங்க போட்டு முடிச்சுட்டாங்களே திருவிழா
முடிச்சுட்டாங்களா
ஆ அது இப்ப முடிச்சே இப்ப ரெண்டு நாள் அ ஆகுதுன் நனைக்கற பக்கத்துல ஆமா ஆமா பக்கத்து ஊர்ல மாரியம்மன் கோயில் திருவிழா போட்ருந்தாங்க
சரிங்க
அ போட்டு ஒரு ஓரமா நடந்துட்ருந்துச்சு
சரிங்க
ம் அது நடன நிகழ்ச்சி எல்லாம் போட்டுருந்தாங்க அப்புரோ இ பட்டிமன்றம் அந்த மாரி நிகழ்ச்சி எல்லா போட்ருந்தாங்க
சேரி செரிங்க இல்ல நா பஸ்ல போனனா அப்ப பாத்த அ மோளம் எல்லாம் அடிச்சிட்ருந்தாங்க
கோ செரி செரி ஆமா திருவிழா போட்டுற்தாங்கல்ல அப்றோ சாமி ஏதாது கொண்டு போயிருப்பாங்க அ இது போகும்ல உம் சேரி செரிங்க அதாங்க மாரியம்மன் கோயில்நோம்பு திருவிழா தா
ஓ அப்டிங்களா
வந்துருக்கலாம்ல நீங்க பாத்துட்றீங்க வந்து சாமி கும்டு போயிருக்கலாம்ல்ல
நீங்க கூப்படவே இல்லயே
அ எங்க ஊர் கோயிலே இல்லேல்ல நாங்க எப்டி கூப்டுவோம்
அப்பற எப்டிங்க நா வர முடியும் பக்கத்து ஊரா இருந்தாலும் யாராது தெரிஞ்சவங்கருந்து கூப்ட்டா பரவால்ல
ஆமா
நம்ம பாட்டுக்கு போயிட்டு அது சரியா இருக்காது இல்லைங்க
ஏ உங்களுக்கு அந்த ஊர்ல தெரிஞ்சவுங்க யாருமே இல்லைங்ளா
இருக்காங்க ஆனா கூப்பல யாருமே
சேரி சேரிங்க
சேர்
ஒங்க ஊர்ல நோம்ப் முடிச்சா
எங்க ஊர்ல இந்த வருஷோ நோம்பி இல்லங்க அடுத்த வருஷோ தா போடுவாங்க
ஏங்க ஒ ஒரு வருஷோ உட்டு ஒரு வருஷமா
ஆமாங்க எங்க ஊர்ல வந்து வழக்கம் அப்பையில இருந்தே அப்படிதா ஒரு வருஷம் விட்டு அடு த்தாதா அடுத்த வருஷத்துல தா நோம்பி போடுவாங்க
சேரி சேரி இல்ல உங்க ஊர்ல ஆ கேள்விப்பட்ட உங்க ஊர்ல பாஞ்சு வருஷமா நோம்பே போட்லயாமா கேசல ஏதோ ஒரு இதுல இருக்காமா பிரச்சனைல இருக்குன் சொன்னாங்க
ச ச அப்பட்ல்லா இல்லைங்க போடுவாங்க ஒரு வருஷோ விட்டு ஒரு வருஷம் போடுவாங்க அதுவு என்னா ஆய்டு ச்சுனா அ இங்கல்லா கொஞ்சோ கிராண்டா நடத்துவாங்களா அதனால அ அப்டி போடுவாங்க
சேரி சேரிங்க நம்ப ஊர்லயூ அப்படி நடத்துவாங்க கிரண்டா நடத்துவாங்க நம்ப ஊர்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் போடுவாங்க ஆ இந்த வருஷம் போட்ருந் தாங்க முடிஞ்ச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச்சு அதெல்லா ஏப்ரல்லே பாத்தீங்கன்னா முடிஞ்ச்சு
ஆனா நீங்க கூப்படவே இல்ல அப்டே பாத்தீங்களா விட்
ஆமாங்க இப்ப இந்த டைம் யாருமே கூப்பட வேணா கொஞ்சோ வந்து இத நம்ப சாதாரணமா முடிச்சட்லா அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணோ
திருவிழாலா திருவிழாலா எப்டி இருக்கு உங்க ஊர்ல
திருவிழா எப்ட்டுருப்போ மொத்தோ ஒரு வாரம் ப்ரோ ரெண்டு வாரோ ஃப்ரோகராம் இருக்கு
சேரிங்க
அது டெய்லியு ஒரு டெய்லியு வந்து ஒவ்வொரு இது இது வந்துரு மெரவான்னு சொல்ட்டு சாமி வரு ஊருக்குள்ள
சேரிங்க
அப்புறோ ஒவ்வொரு அது ஒரு நல்லா இருக்கு அப்புறோ நடன நிகழச்சு போடுவாங்க கடைசியா
சேரிங்க
அப்பறோ எப்புயுபோல இதுக் முன்னாடியே வந்து மஞ்சள் நீர்ல்லா நல்லா இருக்கு
அப்படிங்ளா
பூக்குழி எறங்குவாங்க அதுவு நல்லா
அப்ப கடைகள்லா நடையா போட்ருப்பாங்களா
அது தேர்கட தேர்கட ஏகப்பட்டத்து போடுவாங்க
அப்டிங்களா
ஆமா கிட்டத்தட்ட ஒரு அர கிலோமீட்ருக்கு தேர் கடயாதா இருக்கு
ச்சே நீங்க சொல்லி இருந்தா நா வந்திருப்பங்ங
ட தேர்கடைக்கீங்ளா
ஆமாங்க வீட்டுக்கு தேவையான பொருளூ இருக்குமா அப்ப அங்க
அதெல்லா இருக்காதுங்க சும்மா பொம்மைங்க தா இருக்கு குழந்தைகளுக்கு தேவையான பொம்ம அந்த மாரி தா இருக்கும் தவர வீட்டுக்கு தேவயான பொருளா எப்டி இங்க இருக்கும்
வீட்டுக்கு தேவையானதுன்னா அ இ இந்த எப்டி சொல்றது அ உப்பு ஜாடின்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா
அந்த மாதிரில்லா இருக்காதான்னு கேக்குறேன்
ஆ அதெல்லா கூட இருக்கு இருக்குன் அந்த மாரிலா
ஆன் அந்த மாரிதா கேக்குறே
ம்
ஏன்னா எங்க உப்பு ஜாடி ஒடஞ்சிருச்சா அதா சரி அங்க வந்தா கொஞ்ச எல்லா திங்ஸ்ல்லா கொஞ்ச வாங்கிருக்கலா ஏன்னா அங்க கொஞ்ச சீப்பா இருக்கு இல்லயா அப்ப
ஆமா
அதனால கேட்டங்க
சேரி சேரிங்க வாங்கிக்கலான் வாங்கியிருக்காலாம் யாரு கூப்பிடலயா உங்களுக்கு இதா மறந்து
ஆமா அப்ப ரா ராட்டின தூரி கொல்லாம்பஸ் அந்த மாரில்லா இருக்குங்களா
இதுதா போடுவாங்க அந்த ராட்டனத்து துலயே வந்து பாத்தீங்கனா பெருசா இருக்கு பாத்தீங்களா
ஆமா
ஆ அதுதா வந்து போடுவாங்க க அது வந்து அதெல்லா அதெல்லா பயங்கரமா இருக்குன் அத வந்து போ போறதுகெல்லா அப்டியே உயி கொல நடுங்குன் அந்த மார்ருக்கும்
நல்லா என்ஜாய் பண்ணுவங்க அதல்லாம் அதெல்லா ரொம்ப நல்லா இருக்குமே என்னங்க நீங்க இப்டி சொ பயப்படுறீங்க அன்
ம் ம் அவ்ளவு உயரத்துல போனோன் வச்சிக்கோங்களேன் வாமிட்டே வந்துரும்
அதெல்லா வராதுங்க என்ஜாய் பண்றவங்குளுக்கு எதுவுமே அது பயமா இருக்கு அந்த மேல எ போனா அந்த மாதுரி ச்சாதாங்க தாங்கே அது பயமாவே இருக் கு ஒரு மாதிரி வாமிட் வர மாரி இருக்கு மத்தபடி நீங்க அந்த எடத்துக்கு போயிட்டு நல்லா கூச்சல் போட்டு கத்தி என்ஜாய் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த என்ஜாய்மெண்ட்ல நீங்க அத மறந்துருவீங்க உங்களுக்கு அந்த நெனப்பு இருக்காது
எனக்குல்லா துப் போனாங்க ஒரு டைம் கொலம்பஸ்க்கு போன அதெல்லா ல்லாம் ஒரு டைம் தலைவலி வந்துருச்சு
ஐய்யயோ
அதனால அது போறத இல்ல
அப்டிங்களா ஆனா அது வேணா உண்ம தாங்க ஒவ்வொருத்தருக்கும் சேரும் ஒவ்வொருத்தருக்கும் அது சேராது அந்த சுத்
அதனால என்ன பண்றது அதுக்கு போகாம வே இந்த ரயில் போம் பாத்தீங்களா
ஆமா
அதுக்கு போவன்
நீங்க என்ன கொழந்தையா ரயில்ல போறதெல்லாம் போறேங்கறீங்க
அதுதாங்க நமக் இதா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் நமக்கும் நம்ம ஒடம்புக்கு தலவலிக்காது
நீங்க அப்பறம் எப்டிங்க என்ஜாய் பண்ணுவீங்க லைஃப்ப
லைஃப எங்க என்ஜாய் பண்றது இதே போதும் இருக்கிற லைப் என்ஜாய் பண்ணா போதும்
செரி நீங்க இதுக்கே இப்டி இப்டி சொல்றீங்கல்ல கண்ணாடி பாலம்ல்லா இருக்குல்ல அங்கல்லாம் கொண்டு போய் உங்கள நடக்க வச்ச நீங்க என்ன பண்ணுவீங்க
அ நல்லாதா இருக்கோ அது அதெல்லா பிரச்சன இல்ல அதெல்லா போயிருவங்க
எப்டி நீங்க நடப்பீங்க உங்குளுக்கே ஹைட்டுனா பயங்கீறீங்க
ஆமா
கண்ணாடி பாலம்ல்லா ஹைட்ல தா கண்ணாடியே போட்டிருப்பாங்க அது அப்டியே மேல பாத்தா கீழ தெரியு
அது போயர்ல எப்டின்னா ஆடாம இருக்குல்ல உனக்கு என்னன்னா மூவ்மெண்ட் இருந்தா தானே நமக்கு பயமா இருக்கு
ஆ எப்டிங்க நீங்க சொல்றீங்க அது எப்டிங்க ஆட ஆடாம இருக்கு ஆனா அதுல ஸ்கேர் சாவற மாரிலா சென்சார் செட் பண்றாங்கல்ல
அதெல்லா கொஞ்சம் பயமாகதா இருக்கு அதுவு பயமா பயம்லா இல்ல அது நம பயமா இருக்கு
நீங்க ரோப்ல எல்லா வந்திருக்கீங்ளா
ரோப்புனா எங்க சொல்றீங்க
ஆ இப்ப வந்து ஓ இந்த எப்டி பழனிக் ச்சீ என்னாது அ ஒரு கூண்டு மாரி இருக்கு இல்ல இல்ல அதான் ரோப் காருன்ல்லா சொல்லுவாங்கல்ல அந்தமாரில்லா நீங்க டிராவல் பண்ணிருக்கீங் ஆ அதா அங்க இருக்கு இல்ல அந்த மாரி நீங்க போயிருக்கீங்களான் நா கேக்குற
இல்லங்க பழனி கோயிலு தான் போயிருக்கேன் அது ரோப்புகாரு போலாம்னு பாத்தோ அது போனதில்லைங்க நாங்க நடந்தே போய்ட்டு வந்துட்டோ
சேரி செரிங்க
போயிருக்கலா அன்னைக்கி கடைசியா போனோ செரி போயிருக்ளா அதுகுள்ள வுட்டாச்சு அங்க
ஓ அப்டிங்ளா
போயிருந்தா கொஞ்சோ அனுபவமா இருந்திருக்கும்
செரி நீங்க வீட்டுக்கு என்ன திங்ஸ் வாங்குனீங்க பொம்மைல்லா ஆ கட போட்டுருந்தப்ப உங்க ஊர் என்னாங்க நீங்க போங்க அ அ நீங்க நீங்குளு வாங்கள என்னையு கூப்பல பாத்தீங்களா நீங்க என்ன கூப் ட்ருந்தா நானாவது உங்குளுக்கு ஏதாவது வாங்கி குடுத்துருப்பே
உடுங்க உடுங்க அடுத்த வார பக்கத்துஊர்ல நோம்பி போடுறாங்களா இன்னொரு ஊர்ல
அப்டிங்ளா
ஆமா
அங்கேயு உங்குளுக்கு நோம்பிங்களா அப்ப அந்த திருவிழாவு உங்குளுக்கு வருங்ளா
அதெல்லா எங்குளுக்கு வராது இப்ப எதுவுமே எங்குளுக்கிள்ள எங்க தெருலா முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டே சும்மா போளா கோவில்தான
சேரி சார் சேரி செரிங்க
உம்
சேரிங்க அப்ப நீங்க போயிட்டு அந்த திருவிழாவுக்காவது என்னைய கூப்பிடுங்க நா வரே
உம் சேரிங்க நா கூப்பற கூப்பற கண்டிப்பா
கட போட்டுருந்தாங்கன்னா உங்குளுக்கு தெரியும்ல எப்டி நீங்க அத தாண்டி தான வருவீங்க
ஆமா
நீங்க சொன்னீங்கன்னா நா வந்து குட்டீஸ்ல்லா இருக்காங்க கூட்டிட்டு வந்துட்டு கொல்லம்பஸ் சந்த ராட்னம் எல்லா சுத்தி பாத்துட்டு
செரிங்க
ஸ் அப்ப தேருகடைல ஃபுட்டுல்லா இருந்துருக்குமே அதயாவது சாப்பிட்டீங்ளா
ஆ அதெல்லா சாப்டாச்சு சாப்பாடு விஷயத்துல வந்து ஒத ஒன்றும் பிரச்சன இல்ல அதெல்லாம் பஜ்ஜி போட்டாங்க அப்பளம் போட்டாங்க அப்பறோ அந்த பானிபுரி அதுப்பறோ என்ன ஒண்ணு நுப்பருவா இருக்கூ ஒண்ணு
ஒரு அப்பளம் முப்பது ரூவாங்ளா அந்த பெரிய அப்ளோ
ஆமா ஆமா
முன்னையல்லா பத்து ரூவாய்க்கி இருந்துச்சுங்க இப்ப எல்லாத்தையுமே வெலயே
இப்ப ஒரு வெலவாசில்லா ஏறுதுல்ல இப்ப நமக்கே தெரியுமுல்ல
ஆ அது வேணா உண்மதாங்க ஆ பெரிய அப்பளம் வாங்கி சாப்ட்டேங்க ஆமாங்க ஆமாங்க என்னங்க பண்றது
ம் அதனால ரொம்ப டுக்றா அதுக்கேத்த மாரி நம்மளு இது பண்ணிக்க வேண்டியதா
ட்டிக்கணு ஆமா ஆமாங்க எங்கெங்க அந்த அளவுக்கு நம்பகிட்டயு வருமானம் வரதில்லங்க அத்தாங்க இங்க பிரச்சனையே
ஏ வேலைக்கி போலங்ளா
வேலைக்கில்லா போவுலங்க அந்த ஒர்க் எது செட் ஆகல அதனால வேற ஒர்க் கு பாத்துட்ருக்கேங்க எதாவ்து ஒர்க் இருந்தாலு சொல்லுங்க
சொல்ற சொல்றேங்க இங்க இப்ப இங்க லோக்கல்லயா பாக்குறீங்களா இல்ல ஊருக்குலயோ இல்ல வெளியில போற மாரி இருக்கீங்களா
இல்லங்க வெளியில போல போற மாரிதா இருக்கே ஊருக்குள்ள வேணாங்க
சேரி சேரி வெளியிலலா எங்க சொல்றீங்க
எங்கேயா எங்கேயாவ்து வெளிநாட்டுக்கே கூட போலாங்க அந்த மாதிரி தாங்க யோஸ்ச்சிகிட்டு இருக்கே
சேர் பரவால்ல ம்
அதுக்குதா பாஸ்போட்ல்லா அப்ளை பண்லா அப்டின் சொல்ட்டுதா கொஞ்சோ அதுல அப் அப்ளே பண்ணுங்க இந்த வீக்ல கண்டிப்பா பண்ணீருணுங்க
பண்ணுங்க ஈஸியா வந்து சுலபமானா வாங்கிட்லா அதல்லா பிரச்சன இல்ல
அதாங்க கண்டிப்பா இந்த இந்த வீக்குள்ள பண்ணிட்டா அப்றோ மேற்கொண்டு அடுத்
வாங்கி வச்சுக்குங்க ஏன்னா இப்ப பின்னாடி யூஸ் ஆவும்ள எதுக்காவ்து எதாவ்து நீங்க வெளில போணுனா கூட எதாவ்து நீங்க பண்றீங்க அப்டின்னா அதுக்கு இது
ஆமாங்க எதாவ்து ஒரு ஆ எதாவ்து ஒண்ணு இப்போ எதாவ்து ஒரு ஒர்க்குக்கு அப்ளே பண்ணா கூட பாஸ்போர்ட் இருக்கா அப்டின்ற ஒரு ஆப்ஷன் வருது
ஆமா
ஆ அதுக்காக வெச்சுக்லாங்க
சேரி சேரிங்க பாக்குறங்க நானு வேல எதுவு சொல்றே உங்குளுக்கு
கண்டிப்பா சொல்லுங்க இங்க மட்டுல்ல நீங்க வேற அதர் கண்ட்ரில இருந்தா கூட சொல்லுங்க நா கண்டிப்பா போறே
ஆ செரிங்க நா கண்டிப்பா நா சொல்றே உங்குளுக்கு அடுத்த டைமு திருவிழா போ அடுத்த டைம் திருவிழா போட்டா கண்டிப்பா உங்களுக்கு கூப்புட்ற மறந்த மறந்துறமாட்ட சேரிங்க நாளைக்கி பேஸ்லாங்க
ஆ செரிங்க
ஆ